கன்
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ ஹலோ கேக்குதுங்ளா
ஹலோ கேக்குதுங்ளா
ஆகுது
ஆ ஓகே ஓகேங்க ஆமா ம் கேக்குதுங்க
என்ன பண்றீங்க
நாங்களாங்க நாளைக்தா ஸ்கூலுக்கு அனுப்பனு பையன அதனால கொஞ்ச சீக்கரமாவே படுத்துட்டோ ரெண்டு மாசோ லீவ் முடுஞ்சுட்டு இப்ப வந்து அடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பனு அடுத்து வந்து ஸ்கூலுக்கு அனுப்பனுமா அதனால கொஞ்ச நேரமாவே நாங்க படுத்துட்டோ நீங்க
அதா ரொம்ப சீக்கிரோ படுத்துட்டீங்ளே அப்டிங்கற மாரி பாத்தே சேர் செரிங்க ஆமாங்க அதனால வேல பாத்துகுட் ருக்கே கடக்கி எல்லா ரெண்டு மாசோ லீ லீவு முடுஞ்சு ஓபன் பண்ணவே எல்லாரு ஓ சீக்கிரோ ஒரு ரெண்டு மாசோ கழுச்சு அனுப்பறதுனால எந்த நாக்கு போறோனே தெரியல
ஆமாங்க நானுமே அவ காலையில எழுப்பி அனக்கத்துக்குள்ள போது போதுனாயிடு ரெண்டு மாசோ ஒரே இங்கயே எங்க வீட்லயுமே பாத்தீங்ன்னா ரெண்டு மாசோ ஒரே வேலதாங்க வீட்ல இருக்காங்கன்தா பேரு எல்லா விளாட்டு பொருளு எல்லாத்தியு வந்து களச்சு போட்டு விளாடத்துக்கு வந்து நேரப்பா பார்க்குக்கு போலானு கூட் கூட்டிட்டே இருப்பா கடைக்கி போலானு கூட்டிட்டே இருப்பா எ சமாளிக்கவே முடில நாளைக்தா ஸ்கூலுக்கு போனாதா நம்மளுக்கு வந்து ந்து கொஞ்சாவது நேரோ கெடைக்கு நம்மோ அவுங்க சீக்கரமா எழுந்து ரெடியாறாங்ளோ இல்லயோ நம்ம ஏன் சீக்கரமா எழுந்துக்கணு காரால்லா வெச்சுட்ட நானுமே காலையில வந்து சீக்கிரம் மா எழுந்த அவன ரெடி பண்ணி அவுனுக் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் போட்டு லன்ச் பாக்ஸ் போட்டு அதுக்கப்றோ அவன அனுப்புனாதாங்க எனக்கொஞ்சோ டைம் கெடைக்கி
ர்க் உங்களுக்கு பக்கத்துலயே இருக்குங்ளா
நீங்க
பார்க்கு ஆமாங்க உ ஆ இங்க எங்கங்க இங்க வந்து பக்கத்துலேதாங்க இருக்கு பார்க்கு அதனால அப்பப்போ விஹான்னா கூட்டினு போவோ அவுங்களுக்கு வீட்டு குள்ளே இருந்தா ம் பொ ரொம்ப வந்து அசதியா பீல் பண்ணுவாங்க சோ அதனால கொஞ்சோ பார்க் ல்லா கூட்டினு போனுனா கொஞ்சோ நல்லா ரிலாக்சா பீல் பண்ணுவாங்க ஸ்கூலுமே இப்ப பாத்தீங்ன்னா பஸ்டெல்லா வந்து பாத்தீங்ன்னா ஆ பஸ்டெல்லா வந்து பாத்தீங்ன்னா லேட்டாதா ஸ்கூல் வந்து ஓபன் பண்ணிட்டுருந்தாங்க ஆ இப்ப வந்து போற ஸ்கூல் பாத்தீங்ன்னா கொஞ்சோ அர மணி நேரோ முன்னாடியே போகணுமா அந்த டைமிங்க்கு நம்ம வந்து கொஞ்சோ ட்ரெயின் பண்ணி அனுப்பணு டியு ஒரு வாரோ எடுத்துக்கு அவன வந்து ஸ்கூலு கெளப்பி அனுப்பறதுக்கு
ம் ஆமாங்க எத்தன மணிக்
மூணு டெய்லியு ஒன்பதர மணிக்கி காலீல இருந்தது பழைய ஸ்கூலு இப்ப புது ஸ் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்ன்னா ஆ காலைல ஒன்பது மணிக்கே ஸ்கூல்ல இருக்கணுமா
ஐய்ஐயோ ஒம்பொது மணினா உங்ளுக்கு ரொம்ப மச்சே ஏனா இப்ப ஒரு ஒம்போதர மணின்னா கொஞ்சோ இ ஷியா அஸ்ப
ம் ம் பக்கோந்தாங்க ஆனா நா நடந்துதா போயி வி விட்டுட்டு வருவ எனக் து வண்டி பெருசா ஓட்ட தெரியாது நா பைக் மட்டுந்தா ஆ இருக்கு அதனால வண்டி பெருசா ஓட்ட தெரியாதுங்க அதனால நா நடந்தே போய் நாங்க வந்து விட்டுட்டு வந்துருவோ
ஓ அப்டிங்ளா பக்கமா இருக்கவே கொஞ்சம் பரவால இல்லைங்ளா
ம் சில டைமெல்லா எங்க எங்க வீட்டுக்கார் வந்து போய் ஆ விட்டுட்டு வருவாரு அந் தம்பிய ஸ்கூல்ல ஆ அப்டியு இல்லனா நான்தாங்க போனு ஆஃபீஸ் போம்போது அவரு விட்டு போவாரு அவருக்கு வந்து சீக்கிரமா போயிட்டார் ஆஃபீஸ் போயிட்டார்னா நான்தாங்க கூட்டின் போனு இங்க இந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரோங்க நம்ம ஏன் வரனு ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ கேக்குதுங்ளா செரியா கேக்க மாட்டுது எனக்கு சேரி சேரிங்க ஓகே ஓகே அப்டிங்ளா சேரிங்க சேரிங்க அப்டிங்ளா